ஹலோ
சொல்லுங்க
ம் சொல்லுங்க இப்ப என்ன தலைப்பு பேசலா
அதவே அதேதா அந்த தலைப்பு முடியாம நா அந்த தலைப்லேந்து வெளிய வர மாட்டே அந்தே தலைப்பே தா
அப்டி இல்லங்க நம்ம இப்ப வேற கால் பேசுறோ அதவு இதுவு செரிங்ளா நம்ம இப்ப என்ன தலைப்பு பேசுறோங்றது அ நம்ம பதிவு பண்ணணு அன்றாட வாழ்க்கைல எப்படி மன்னிப்பு கேட்பது அப்டிங்றாங்க ம் செரி ஓகே
அதுதா அந்த டா அது இந்த மீன்ஸ் மழ வந்ட்ருக்கு இப்ப நா வந்து கொழந்தைய மழைல நெனய வச்சு கூட்டு வந்தா நீங்க ஒத்துப்பீங்ளா
அது எப்டிங்க கொழந்தல்லங்க
ஆ இது அதேதா நானு சொல்றே ரெண்ட் நிம்ஷொர்ந்தா ரெய்ன் கோட்ட கொழந்தக்கி போட்டு உட்டுட்டு கூட்டிட்டு வரக்கு ரெண்ட் நிம்ஷொ டப்புனு அவெ எறங்கி து ஒரே சாமி ரெண் சாமி ஒரே செகன்ட் சாமி சொல்ட் டக்குனு ரைய்ன் கோட்ட
நீங்க பசங்களுக்கு பைக்கு வேற மாரி ஃபீச்சர்ஸ் இருக்கு பொண்ணுங்க பைக் வேற மாரி ஃபீச்சர்ஸ்
சாமி ந இல்லைங்க இல் அதுதாங்க நானு சொல் ஃபியுச்சர்ஸ்ங்கற வருது சேஃப்டி நீங்க பாப்பிங்ளா மாட்டமா இல்லிங்ளா அதா நா கேக்கற இப்ப ஒரு செகண்ட் ஒரேயொரு செகண்ட் உங்கள ஓரமா நிறுத்தி அந்த அந்த எடத்துல நானு செரி பசங்கலவது பைக்கு ஏ பசங்க ஸ்கூட்டியே ஓட்ட மாட்டாங்களா
அப்படி கெடையாதுங்க ஓட்டுவாங்க ஆனா மோஸ்டா இப்ப நீங்க சொன்னபடி நீங்க அந்த பெரிய பைக் ஒட்டி போறிங்கன்னா அதுல ஃப்ரெண்ட்லி இருக்கு எடுத்து வெச்சு டக்குன்னு மாட்டி விட்ருவீங்க இது நா அங்க எறங்கி அத ஓபன் பண்றக்குல்லார வீட்டுக்கே வந்தர்லாமே இதுக்கெதுக்கு எறங்கனு சொல்லுங்க
செரி ஓகேங்க நீங்க சொல்லதா கரெக்ட் வீட்டுக்கு வந்தா நனைய மாட்டிங்க நீங்க திட்ட மாட்டிங்க அப்டிதான
இப்போ ஏங்க இப்ப திரும்பி நா பாருங்க பத்
ஏங்க நா நா என்ன சொல்றனா நா என்ன சொல்றே அத நா சொல்ற இப்ப நா நீங்க நீங்க ஓட்றத விட நா ஸ்பீடா வண்டி ஓட்டுவ நா என்னனா மீ மீ மீன்ஸ் பேசிக்கா பசங்களோட பொண்ணுங்க பொண்ணுங்களோட பசங்க பொண்ணுங்க ஓட்றது பசங்க ஸ்பீடா வண்டி ஓட்டுவாங்க அது என்னாச்சுனா அங்க நிக்காம சடனா ஒரு அழுத்தழுத்துனா வந் தர்லா நா என்ன நெனைக்கற நின்னு அந்த ரெயின் கோட்ட போட்டு நம்ம நலஞ்சாலு
நான் என்ன நெனைக்கிறேன்னா வீட்டுக்கு வந்திருக்கலா அதுல இருந்தா வந்துருக்லா வந்தர்லால டக்குனு கொஞ்ச நம்ம என்ன பாப்பாவ கொஞ்ச ஹோல் பண்ணி டக்குன்னு கொண்டு வந்துர்லா நம்ம நனஞ் சா ஓகே லைட்டா தோத்திக்கலா பிரச்சனை இல்ல பாப்பாவ கொஞ்ச ஹோல் பண்ணி டக்குனு வந்தர்லா அப்டின்னு நா நெனைக்கிற ஏனா நம்ம இப் தூரமா வரோன்னா ஓகே போடுறதுல நியாய இருக்கு தா பக்கத்துலதா வீடு இருக்கு கண்ணுக்கெட்ற தூரத்துலதா வீடு இருக்குன்னா நம்ம வந்தர்லாமே
செரி ஓகேங்க
சேரிங்க அப்பறோ இப்போ ஓகே அடுத்து என்ன தவறுகள் சொல்லுங்க உங்க சைடு ம்ச தவறுகள சொல்லலாமா
சொல்லுங்க சொல்லுங்க நீயே சொல்லுங்க தவறா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க
இல்ல உங்க சைடு வேற எதாவ் தவறுகள்ருக்கா செரிங்க நானே கேக்குறங்க ம் இப்ப ரெண்டு ஒரு ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க செரிங்களா அவங்க ரெண்டு பேரு எல் நறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க எல்லா விஷயமு ஷேர் பண்ணிக்கிறாங்க என்ன சொல்றது என்ன என்ன விஷயங்கள் எல்லா பேச முடியுமோ எல்லா விஷயங்களுமே பேசிக்கிறாங்க அவ்ளோ குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரு ஃபிரெண்ட்ஸ மீறியே ஒரு உறவுன் வச்சுக்கோங்களே அது நண்பர்களா தாண்டி ஒரு ஒறவு ஓகே அவங்க எல்லா விஷயமுமே சொல்லிக்கறாங்க ஒரு என்ன பண்றாங்க அவங்க செரி அவங்க இயற்க அவங்க ஃப்ரெண்டோட தூரத்துல தொலைதூர ஃப்ரெண்ட்ஷிப் தா இது சோ அவங்க இருக்க ஊருக்கு இவுங்க போறாங்க ஓகேங்களா அ அங்க போயிருக்காங்க சொல்லுங்க அவுங்க இருக்க ஊருக்கு அவுங்க போயிருக்காங்க சொல்லுங்க
சேரிங்க சேரிங்க ச அவ ஊருக்கு வந்துருக்காங்க
அ ஊருக்கு வந்திருக்காங்க அனா அவுங்கள பாக்க அவுங்கள பாக்கணு தா அனா என்ன அவுங்க இருக்க ஊ ருக்கு அவுங்க ஒரு சுற்றுலா மாதிரி போயிருக்காங்க சோ இப்போ உங்களோட ஃரெண்டு உங்க ஊருக்கு ஒரு சுற்றுலா வந்திருக்காங்க அப்படிங்கற பட்ச த்துல நீங்க அந்த எடத்துல என்ன பண்ணுவீங்க அவுங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயங்களையாது பண்ணணுன் எதிர்பார்ப்பீங்ளா இல்ல இல்ல வந்துட்டு போகட்டு நம்ம ஃபோன்ல பேசிக்கலா அப்டின் நெனைப்பீங்ளா
இன்னிக் வர கூடிய சூழ்நிலைலில்ல அவுங்க சூழ்நெல என்னனு தேவல்லாம அன்லைஸ் பண்லங்க ஒருத்தவ்ங்க வந்து ஏ ஏ வராம இருப்பாங்க இந்தெடத்துல நமக்கா நம்ளுக்கா இவ்ளோ பேசுனாங்க பண்றாங்க வராம இருந்துருவாங்களா ஏ வராம இருக்காங்க ஆ இவ்ளோ தூர சொல்றவுங்க ஏ வராம இருக்காங்க நம்ம ஒரு செகன்ட் யோஸ்சம்னா அவங்ளுக் அவ் அவுங்களுக்கே அந்த பதில் தெரியுன் நா சொல்றே
ஏங்க சூழல்கள் ஒரு நாள் இரு கலா ஆ மறுநாள் இருக்கலா எல்லா நாளுமே அதே சூழல் ஆவூ ஒரு நால் நாள் அங்கதா இருக்றாங்க அப்
அதுதாங்க சொல்றேன் அ வியாழக்கெழம வந்திருப்பாங்க வெள்ளிக்கெழம வேலையா இருந்துக்கூ சனிக்கெழம சம்பள் நாளு ஞாயித்துக்கெழம அவுங்க ஃப ஞாயித்துகெழம அந்த மூண் நாள் வராதுக்கு அவுங் கோவ்ச்சுட்டு ஃபோன பிளாக் பண்ணிட்டாங்கனா எப்டி அங் போ பாங்க
ஏங்க போகணூ நென்ச்சா இப்போ அந்த ஒரு விஷ்யத்த செய்யணு நன்ச்சா எப்டி கனாலு செஞ்சிருக்கலா தானே மத்த நேரங் ங்கள்ல யாரையோ ஒருத்தங்கள தொட தொடர்புலந்து கூப்புட்றதுக்கு ஏ இந்த மாதிரி ஒரு சமயோ அவுங்க அங்கதா இருக்காங்கன் தெரியும்போது அவ்ள பக்கத்துலதா இருக் தெரியுனும்போது ஏ அவுங்குளுக்கு அந்த ஒரு ஈகோ வருது அப்ப அதுல ஈகோ தானே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துக்கு அவுங்களோட நட்பு பெரிய விஷயமா தெரியலல்ல அந்த எடத்துல அவுங்ளுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது ஈகோ தானே
நீயா ஈகோ தெரிஞ்சுது கா அப்போ அதுல ஒரு காதல் தாங்க தெரிஞ்சுது செரிங்ளா நீங்க ஏ இப்டி நெனைக்கிறிங் நம்ம நாலு பேத்தோட போய் தனியா பாக்குறதுக்கு நம தனியா முனதுக்கா மீட் பண்ணி பாக்லா ப்புதா ஒத்துக்கிறே அவுங்க செஞ்ச தப்புதாங்க இருந்தாலும் அவுங்க நெனைக் மாட்டாங்க இவ்ள தூரோ இது பண்ணந்துக்கான நம கூட இருக்ணூ நம்ம கூட டைம்ஸ்பண்ட் பண்ணூ அவ எல்லாய பாத்
நீங்க நெனைக்கறதெல்லா ஓகே தாங்க நீங்க சொல்றதெல்லா ஓக் கேதா அது உங்களுக்கூட வரும்போது உங்களுக்கா அவ்ங்கள பாக்க வரும்போது ஓகே நீங்க அத நெனைக்கிறது தப்பு கெடையாது ஆனா என்ன அவ்ங்க அவ்ங்க தோழிகளோட வந்திருக்காங் சோ அவுங்க தோழிகள் வரும்போது செரி ஜ ந அவுங்க ஒரு விஷயங்களும் கேட்டிருப்பாங்க இத கண்டிப் நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப இந்த வி ஷ்யங்கள பத்தி ஷே ஷேர் பண்ணிருப்பாங்க எல்லா விஷயத்தையு கத கதையா பேசிருப்பாங்க தானே நம்ம வந்துட்டு இந்த மாரி போறோ அப்டிங்கிறதே அவுங்க எத்தன மா எவ்ளவு நாளூ உங்ககிட்ட சொல்லிட்ருந்திருப் ப்பாங்க நா போறே போறேங்கிறதையு நீங்க இத பண்ணணூங்கிறதையு அவுங்க உங்கிட்ட கேட்ருந்துருப்பாங்க அதையூ மீறி அந்த ஒரு விஷயத்த பண்ணலனா அதுல ஈ ஈகோ தானே வின் பண்ணிருக்கு அவுங்களோட நட்பு தோத்து போயிடுச்சுதானே
ம் ஈகோ ஈகோ ஈகோ
சொல்லுங்க
தோத்து போய்டுச்சான் கேட்டா இல்ல இப்ப அதே விஷ்யோ ரீக்கிரியேட் பண்ணா அவுங்க அவுங்க கோவ் போயிரூல
என்னவா ரீக்கிரியேட் பண்ணாலு நடந்து விஷ்யோ நடந்த விஷ்யந்தானே
அதாங்க சொல்றே வ அந்தெட்த்துல அவுங்க அவுங்க அத மறந்துடுவாங்கலங்க இப்ப அது யான் அத் தே சூழ்நில அதே மாரி காஸ்டியும் குடுத்து சேம் இதுல வந்து அன்னிக் என்னலா என்னலா நடந்துச்சோ அத்தினியு பா பண்ண வச்சோனா அது திருப்பி போய் நா போய் சப்ரைஸ் பண்ணன்னா
அதுக்கு அவுங்க ஞாபகோ வரது
புரிதா
அப்போ அவுங்க ஞாபகொ மறதிதா ஆகணும் அது எப்படிங்க ஒரு விஷ்யொ நடந்த ஒரு விஷ்யோ அவுங்ளுக்
எங்க நா சொல்லுங்களுக்கு புரியுதா இப்ப அந்த விஷயம் நடந்துது சொல்றீங்க அன்னைக்கு அந்த மூணு நாள போட்ட காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே நான் ஒரே மாரி வாங்கி கொடுது திருப்பி அவுங்க ஃப்ரெண்ட்ஸ வர வச்சு திருப்பியு அந்த ஸ்பேஸே ரீகிரியேட் அந்த இடத்தையே திருப்பி அதே மாரி நா கிரியேட் பண்ணனா அந்த எடத்துல அவுங்க என்ன சொல்லுவாங்க
அந்த அந் அந்த ஏ அந்த எடத்துல அவுங்க சந்தோஷப்படுவாங்க நா இல்லன்னு சொல்லல கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க ஆனா அந்த லைஃப்ல அவுங்க அந்த ஒரு விஷயத்த விட் விட்டு வெலகவே மாட்டாங்கங்கறத நா சொல்ற
விட்டு வெலகல நம்மதாங்க
தாங்க இருக்கே நானு நா இருந்தா என்னோட நா என்னோட கேரக்டர் வைஸ் நா எல்லாரோட கேரக்டர் வைஸ் எனக்கு தெரியாது என்னோட குனோ வேண்டாத விஷயங்கள பொறுத்த மட்டுக்கு நா அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா இப்டி ஒரு விஷயோ யாராவது பண்ணி இருந்தா அந்த ஒரு விஷயத்த நா கண்டிப்பா மறக்கவே மாட்டே என்னோட அந்த கடைசி நிமிஷோ வரைக்கு அவங்கள அத சொல்லி சொல்லி சொல்லி நோகடிப்பேனே தவர ஆனா அந்த விஷயத்த விட மாட்டே நோகடிக்கிறதுனால ஒரு சந்தோஷமால்லா கெடையாது அது திருப்பி திருப்பி அது நமக்கு வரு தோணு நமக் நம்ம அந்த டெக்ல அப்ப அவ யோசிச்சிருபோன்ல அவ்ளோ ஃபீல் பண்ணிருப்போல்ல அத எடுத்து சொல் தா ஆகனு ரீக்கிரியேட் பண்ணாலு நீ என்னதா ரீக்கிரியேட் பண்ணாலு அந்த நேரம் நீ பண்ணலல அப்டிங்கிறத தா அவுங்க எடுத்து வைப்பாங்க நா எ த்து வைப்பே
மோஸ்ட்டா ஆஃப் ரீகிரியேட் பன்னா அவுங்க சந்தோஷந்தா அவுங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க
கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க யாரா இருந்தாலு ரீகிரியேட் பண்ணா சந்தோஷந்தான படுவாங்க சர்ப்ரைஸ்க்கு மயங் மயங்காத ஆட்கள் உண்டவா சொல்லுங்க இந்த உலகமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காக தா இயங்கீட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கோங்கள அதுலதா இருக்கு எல்லாமே அப்டிங்கிற மாரி இருக்காங்க ஆனா என்ன ஒரு நடந்த ஒரு விஷயத்த திருப்பி கண்டிப்பா சொல்லுவாங்க அவ்ளோதா நமக்கா ஒரு விஷயோ பண்ணிருக்காங்கன்னா அதயு கடேசி வரைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கள எனக்காக தான பண்ண அப்டிங்கிற மாதிரி சோ நா எனக்காக நீ அத பண்ணலனாலு எனக்காக அத பண்ணலல்ல அப்டிங்கறத அவங்க கடைசி வரைக்கு சொல்லுவாங்க நீங்க ரெண் ரெண்டையுமே கெட்டத ஏத்துக்கணு நல்லதயு ஏத்துக்கணு இல்ல அப்ப அந்த எடத்துல நா சொன்ன மாதிரி அந்த ஈகோ தான ஜெயிச்சிச்சி நட்பா தோத்து போச்சில்ல
நாம அந்த எடத்ததுல எவ்ளோ ஃபீல் பண்ணோ அவுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே
ஏங்க நா சொல்ற இந்த ஒருக்க விஷயோ மெயின் விஷயோ பதிவா ஒங்களுக்கு புரியுதா அதுதா நா சொல்றது கரெக்ட் தானா ம் அதுதா விஷயோ
இதுதாங்க எப்படி அவன சமாதானப்படுத்து
தெரியல ம் செரிமா ஓகே சார் நீங்க சொல்லுங்க ஒரு இந்த தவறுக்குன்னா எப்டி மன்னிப்பு கேக்கலா அப்டிங்கற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தவறு தவற சொல்லி இந்த தவறக்கு நா இப்டி மன்னிப்பு கேட்டே அப்டிங்கிற மாரி சொல்லுங்க பாப்போ உங்க சைடு வேற எதாவது இருக்குங்களா
மோஸ்ட்லி அது இல்லேங்க
புரியல
அப்டி ஏ சைடு எதுவு இல்ல
ம் சேரிங்க நா அப்றோ இன்னொரு விஷயோ சொல்றேங்க ம் இப்போ ஒரு என்ன சொல்றது மொதல்ல ஒரு நண்ப அந்த நண்பர்களே எடுத்துப்போமே அவுங்க ரெண் டு பேரு ஒருத்தர ஒருத்தர் அவ்வளவு ஒரு என்ன சொல்றது அவ்ளோ நெருக்கமா அவ்ளோ க்ளோஸ் ஃபீல்ல இருந்துருப்பாங்க அப்ப இந்த நா ஆ இந்த தோழ நண்பர் என்ன பண்ணிருப்பாரு அவ்ளோ முக்கியத்துவோ குடுத்திருப்பாரு எல்லா விஷயமு சொல்லி எல்லா விஷயமு மெனக்கெட்டு அவுங்களுக்காக சின்ன ஒரு விஷயத்தையு ஒரு என்ன சொல்றது அவுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியலன்னா அது ஒரு வாய்ஸ் நோட்டுங்கிற ஒரு விஷயத்துல பதிவு பண்ணி பதிவு பண்ணி இத அவுங்களு நெறைய நாள் சொல்லிருப்பாங்க இந்த வாய்ஸ் நோட் அப்டிங்கற ஒரு விஷியோ அந்த நோட்டுங்கிறது ரொம்போ நல்லாருக்கு எனக்கு திருப்பி கேக்கும் போது கொஞ்ச ரிலீஃபா இருக்கு சோ எனக்கு இது ரொம்ப புடிக்கும் அப்டிங்கிறதா அவுங்க நெறைய வாட்டி அவுங்ககிட்டயே பதிவு பண்ணிருக்காங்க ஓகே மொதல்ல சின்னதா இப்பந்தா இந்த கடக்கி போற லெமன் வாங்கிட்ட இன்னா ஜூஸ் குடிக்க போற அப்பறோ டீ குடிச்சிட்டுருக்க சோ இந்த விஷயங்கள பதிவு பண்ணா ஒருத்தர் இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணாலு அந்த விஷயங்கள பதிவு பண்ணாம இரு இதுக்கான காரணங்கள தா தேட்றாரே தவிர பதிவு பண்ணலன்னா அது சரி பண் என்ன சொல்லா பண்ணலன்னா இதா ரீசன் அப்டின்னு சொல்றாங்க தவிர ஆ பதிவு பண்றோமா அப்டி சொல்ட்டு அத ஒழுங்காவு பதிவு பண்றோம் சொல்றீங்க நா ஏங்க நா வந்துட்டு அவுங்களுக் சொல்லிட்ருக்கே
ஏங்க அதாங்க ஃபோன் எடுத்துர்றாங்க அதுக்கப்புறோ அவுங்க நா இந்த மாரி போறம்மா வெளிய போறம்மா இந்த எடத்துல ஒரு எமர்ஜன்சியா இருக்கே லேட்டாச்சிம்மா அப்டின்னா சொல்லிட்ற சப்போஸ் அவுங்க சொல்லாம இருந்தா அவுங்க எடுக்காம இருந்தான்னா அந்த எடத்துல வந்து வாய்ஸ் நோட் போட்டு தான போவ
நீங்க நா அவங்கள சொல்லிட்ருக்க செரிங்களா
டைம் முடிந்து விட்டது
சரிங்க நம்ம நேரம் முடிந்து விட்டது நம்ம அடுத்த கால்ல பாக்கலா